லோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
சூப்பரா இருக்கே
ரொம்ப நாள் ஆச்சே பேசி
ஆமா நா நடுவுல ஒரு தரவா பண்ணணுனு நெனச்சிட்ருந்தே பிஸி ஆய்ட்டே அதுக்கப்றோ செரி பண்ண முட்ல மெசேஜ் குட நா போட்ருந்தே
ஆமா ஆமா ஐயோ நா பாத்தே நா கால் பண்ணு நெனச்சே நானு அப்டியே மறந்துட்டே வேலைல
ம் நா வந்துட்டு ஊருக்கு வேற பொயிட்டே அங்க செரி ஆஹ் ஆ நல்லாருக்காங்க
செரி செரி இப்ப என்ன கொஞ்சோ ஹைட் டாருக்காங்களா மொதல ரொம்ப குட்டியா இருக்
அது இல்ல ஹைட்டு வந்து கொஞ்சோ லைட்டா ஹை டு வந்துருக்கு ஆனா வெயிட்டு வந்து போட மாட்டேன்றாங்க ஹைட் கூட கொஞ்சோ எதோ ஸ்கிப்பிங் பண்றது அது பண்றது கொஞ்சொ அந்த மாரி எக்சைஸ்லா பண்றாங்க
ஆ
ட்டு போட மாட்டேங்குது உடம்பு ஏற மாட்டேங்குது ஹைட் வெயிட் ரெண்டுமே கொஞ்ச ப்ர ப்ரச்சனையா இருக்கு
ஐய்யோ ஆமா இங்கயு அதேதா ஹைட்டு வருது உடம்பு தா வைக்க மாட்டேங்கது என்ன பண்றதுந் நானு ஒன்னு ஒன்னா போ முயற்சி பண்ணிட்ருக்கே எத பண்ணாலு நமக்கு போன் வெயிட் கொஞ்சொ வருது போல இருக்கு நமக்கு பாத்தா அந்த உடம்பே தெரியமாட்டேங்குது
ஆமா
கூட நம்ம கம்பேர் பண்ணி பாக்கும் போது ரொம்ப கம்மியா தா தெரியிறாங்க
ஆமா லீனா இருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க விட்ருங்க கொஞ்ச நாள்ல வந்து ஒரு அடலசன்ட் ஏஜெல்லா தாண்டிட்டு வரும்போது இல்ல காலேஜ் போம்போது அப்ப அவுங்க கிராஜுவலா வெயிட் போடுவாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க பட் ஆனா நம்மளுக்கு வந்து பயமா இருக்குல இவுங்களுக்கு போஷாக் இருக்கா என்ன அப்டின்னு சொல்லிட்
ஆமா ஆமா அதேதா ஆ அப்றோ இப்ப இல்ல அடி கடி நமக்கு உடம்பு சரியில்லாம போறது அந்த மாரி பிரச்சன இல்லாம இருந்தாலே ஆரோக்கியமா இருக்காங்கன் தா அ அர்த்தோ நீங்க ஒன்னு கவலப்பட வேண்டாந் தா சொல்றாங்க இருந்தாலு அது கொழந்தேல இருந்தே அப்டி தா வெயிட்டே இல்லாம தா இருக்காளா அதுனால நமக்கு எப்போமே கவலயா தா இருக்கு சரி சாப்பட்றாதாது கொஞ்சொ ஒழுங்கா சாப்ட்டுக்கிட்டா பரவால்ல வேற ஏதாவது நீ என்ன குடுக்குற இப்போ புதுசா ஏதாவது ட்ரை பண்றியா வீட்ல ஏதாவது கஞ்சி
புதுசா வந்து கஞ்சிமாவு சத்துமாவு கஞ்சி தா அந்த எல்லாமே அந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அந்த மாரிலா இருக்குல்ல அது அதுக்கப்பறோ இந்த மொள கட்ன பயிர் ரு அது எல்லாத்தயு போட்டு நல்லா இது காய வச்சுட்டு வெயில்ல அப்பற இந்த மாவு மிஷின்ல குடுத்து அரச்சு வந்து கஞ்சி அந்த மாரி சத்து மாவு கஞ்சி குடுக்குறே அது ஆமா ஆ அது அதுக்கப்பறோ வந்துட்டு இந்த பன்னீர் அப்பறோம் இந்த கொழுப்பு சத்து நெறைய இது சீஸ்ஸு அந்த மாரிலா குடுக்க சொல்றாங்க
ஆமா ஆமா
அதல்லாமு நா குடுத்துட்டு தா இருக்கே
ஓ சரி சரி நா வந்து இந்த ப நம்ம பக்கத்து வீட்ல ஒரு பாப்பா அப்டிதா ரொம்ப ஒல்லியா இருந்தது திடீ தீடீர்னு கொஞ்ச நாள் கழுச்சு பாக்குறே நல்லா வெய்ட்டு போட்ருக்கு அதா கேட்டே என்னங்க என்ன குடுக்குறீங்க இப்போ பா பாப்பா கொஞ்ச போஷாக்கா இருக்காளேன்னு கேட்டே இப்ப அவுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த செவ்வாழ பழொ இருக்குல்ல அ அத வந்து டெய்லி பால் கூட சேத்து அடுச்சு மிக்சில அத வந்து ஷேக் மாரி குடுக் றாங்ளா அது டெய்லி குடுத்துருவே நான் சாய்ந்ரோ அதுனால நல்லா கடகடனு அவ வெயிட்டு போட்டுட்டா அப்டின் சொல் றாங்க அதா ஆ அதா அப்டிதா டெய்லி ஒரு முழு செவ்வாலய பாலோட அடுச்சு குடுத்துற்றாங்களா சரி நம்ப இன்னு ட்ரை பண்ணல அது கொஞ்சொ குளுர் சியா இருக்குமே இந்த மாரி வெயில் காலத்துல தா ட்ரை பண்ணணு சரியா நம்ப பண்ணி பாக்கலான் தா நானு இருக்கே நீயு வேணா அத ட்ரை பண்ணிப்பாரு
இவுங்களுக்கு டேஸ்ட் வேற ஒரு ப்ரச்சனையா இருக் கா எதுவுமே டேஸ்ட்டா இவுங்க வாய்க்கு புடிக்கலனா சாப்ட மாட் டேன்றாங்க அது ஒரு ப்ரச்சன இருக்கு தெரிமா அவுங்களுக்கு அது வந்து கொஞ்சொ சாப்ட்டு அப்டியே டேஸ்ட் பண்ணிட்டு அப்டியே வச்சுற்றாங்க அது அது அத இ இந்த இயற்கையா வாய்க்கு ருசியா இல்லாம அது இயற்கையா இருக்கறதே ரொம்ப ருசியால்லா இருக்காது இல்ல அது அது வந்து இவுங்ளுக்கு புடிக்கவே மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரில எனக்கு ரொம்ப
அதா செவ்வாழை எல்லா சாப்புறதுக்கு தா நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாரி ஜூஸாவோ இல்ல கொஞ்சோ ஐஸ் கட்டி போட்டு கொஞ்சோ இந்த சாக்கோ பவுடர்லாருக் குல அந்த மாரி எதையா போட்டு ஒரு மில்க் ஷேக் மரி வேணா குடுத்து பாக்கலான் நெனைக்குறே நானு ப்பதா ட்ரை பண்ணலான் ருக்கே சின்னதுலலா கூட ஆப்பிள் அந்த மாரி மில்க்ஷேக்கா குடுக்க சொல்லுவாங்க அதெல்லா கூட நா குடுத்துருக்கே ஒன்னு வெயிட்டே போடல சரி இப்ப இது புதுசா ஒருத்தங்க சொன்னாங்க அத வேணா நம்ம ட்ரை பண்ணி பாப்
ராகி இருக்குல்ல அந்த ராகி கிய வந்துட்டு நல்லா வந்து அந்த களி மரி செஞ்சு அது சத்துமாவு வந்து உருண்ட அ மாரி அது கூட சாப்ட சொல்லுவாங்க அது நல்லா வெயிட் போடு அப்டின் சொல்வாங்க அது அது ஆனா அது கொஞ்சோ குளிர்ச் ச்சி தா அது இந்த இப்ப வெயில் காலத்துல வேணா அத நம்ப பழக்கப்படுத்தி கூட பாக்லா அது வந்துட்டு அவுங்ளுக்கு பிடிக்கிற மாரி அதாது இந்த லட்டு மாரி செஞ்சு அதுல கருப்பட்டி போட்டு கருப்பட்டி வெள்ளோ இல்ல அந்த சாதாரண வெள்ளமோ எது கடைக்குதோ சக்கர சேக்காம அது நீங்க வந்து என்ன பண்ணலானா அந்த ராகி வெர்ண ராகியோட இல்லாம இந்த முந்திரி பாதாம் இருக்குல்ல அதையு சேத்து அரைச்சிர்றது எல்லாத்தையு அரைச்சிட்டு அது ஒரு மாவு மாரி இருக்கு அது ஒன்னுமே இல்ல நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து அரைச்சிர்றோல அத அதனால வந்து து வெறுனா அத கொஞ்சோ அந்த வெந்நீர் குத்தி ட்டா அதுல நல்லா அத கலந்து உருண்ட மாரி செஞ்சு குடுக்கலா வெச்சுக்கலா நம்ம வீட்லியே அது வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கர்த்துக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து அத இது சேமிச்சு வைக்கர்த்துக்கு மேல வந்து அரிசிமாவுருக்குல்ல அத தூவிர்லா தூவிட்டோனா அது கெட்டு போகாது நல்லாவுருக்கு அத வந்துட்டு ஒரு இது மரி குடுத்தா அவுங்குளுக் ஆ அவுங்குளுக்கு நட்ஷூ உள்ள போகு கஞ்சி காய்ச்சி குடுத்துட்டோனா நிம்மதி நமக்கு அவுங்க குடிச்ட்டாங்னா டெய்லி ஒரு இது குடிச்சாலே ரொம்ப சந்தோஷோ
ம் ஆமா அது ராகி குடுத்தாதா ஹைட்டு வருன் சொல்றாங்க கொஞ்சோ ஹைட்டு வந்துருக்கு பரவால்ல ஒடம்புதா வைக்க மாட்டேங்குது
மே எல்லா குடுக்கலா டெய்லியு ஒரு முட்ட குடுக்லாமே
ஆமா முட்ட எல்லா குடுக்குறே அது எல்லா ஒன்னு வெயிட் ட்டு போர்ற மாரி தெரில முட்ட டெய்லி ஒன்னு குடுத்துருவே எப்டியு ஆனா இப்ப பாலுதா சுத்தமா கம்மி பண்ணியாச்சு பால வேற குடுக்க கூடாதுன் சொல்றாங்க மந்தமாக்குது அதுதா பசிய தூண மாட்டேங்குதுன் சொல்றாங்கன் பால நிறுத்திட்டே ஆ மோரா குடுக்குறே மோர் அந்த தயிர்லருந்து எடுத்து நெய் எடுத்து அத போட்டு மிக்சில அடிச்சு மோரா தா குடுக்குறே மோர குடுக்குறதுனாலயு வெயிட்டு போட மாட்டங்கதா என்னன் தெரில அது தயிர்ல நம்ம சக்கர போட்டு குடுத் த்தா நல்லா வெயிட்டு போடு அந்த மாரி ஏ பொண்ணு சாப்ட மாட்டா நீ வேணா அப்டி ட்ரை பண்ணி பா
லஸ்ஸி மாரிதான ஐயோயோ தயிரே வந்து ஏ பையன் சாப்ட மாட்டேன்றா தயிர்னாலே அவ ஓடிர்றா ஆமா அவன வந்து கம் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த தயிர் குடுக்க வேண்டிருக்கு எது எதுவுமே தயிர் சாப்ட மாட்டான் அப்புறோ ஸ்வீட்டு எதுவுமே சாப்ட மாட்டான் அது ஒரு பெருங்கஷ்டம் அது அ எல்லாமே காரமா இருக்கு இருக்கணும் அப்புறொ நல்லா வறுத்து இருக்கணும் அப்படிதா சாப்படுறான் அது அந்த எண்ணெ நெறைய இருக்கணும் அப்படின்ட்டு எண்ணெ நெறைய இருக்கறது இப்பல இருந்தே நம்ம கொடு த்தா எனக்கு பயமா இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட் ம் கொஞ்சொ வேக வச்சது அவிச்சது அந்த மாதிரிதான் கொடுக் கணும் இல்ல ரொம்ப எண்ணெயும் கொடுக்க கூடாது அத சொல்லி சொல்லி இத சாப் டா அத குடுக்குறன்ற மாதிரி சொல்லி தான் நம்ம பழக்கப்படுத்தணும் இல்ல இப்ப இந்த மாதிரி எண்ண பதார் த்தலா சாப்டும் போது கொஞ்சோ நீ அ அதெல்லாம் ஜீரணம் ஆகற மாதிரி இந்த மாதிரி பழங்களும் சாப்பு னு சொல்லி டெய்லி அந்த பழத்த போட்டு பால்ல அடிச்சு வேணா கொடுத்து பாக்கலா அது நல்லா வெயிட்டு போடுன்னு சொல்றாங்க
கிழங்கு வெரைட்டி எல்லா நல்லா வெரை இது போடும் அப்டி அப்டிம்பாங்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அது
சொல்லுவாங்க அது அத சாப்ட மாட்ட ஏன் பொண்ணு ம் சர்க்கரை அரை மாட்டா
ஆ சக்கரவள்ளிக்கிழங்க் அத வந்துட்டு கொஞ்சம் இ ந்த மாதிரி பண்ணி நல்ல மசாலல்லா போட்டு அந்த சக்கரவள்ளிக்கிழங்குல காரமா அத மாரி பண்ணி கூட ஒரு இது பண்ணி குடுக்கலாம் வதக்கி அ அதுகூட நல்லா இருக்கு அது
அந்த உருளைக்கிழங்க பொறியல் பண்ற மாரியே பண்லாமா அது
பண்லாம் பண்லாம் நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லாருக்கும் தோலு மட்டும் நீங்க எடுத்துதா வேக வச்சுட்டா தோல் எடுத்துர்லாம் எடுத்துட்டு இது எல்லாத்தியு போட்டுட்டு ஒண்ணு பண்லாம் பெருசு பெருசா நீட்டமா வேக வச்சு கட் பண்ணிட்டு அது அந்த தோச தவா இருக்குல்ல அதுல போட்டு திருப்பி எடுத் கூட நல்லா குடுக்கலாம் நல்லா முறுமுருன்ருக்கும் நல்ல ம்ம ஆ மசாலா தடவிட்டா அதுல போட்றது போட்டு எடுத்தா ரொம்
பண்ணதுல அது வந்து ரொம்ப வாய்வுன்னு சொல்லுவாங்கல்ல அது சாப்ட்டா அங்கங்க
ஆ ஹா ஐய்யோ ரொம்ப நல்லது இது சக்கரவள்ளி கிழங்கு வாய்வே வராது எல்லாருக்குமே ரொம்பனல்லது வயிசானவங்க கூட சாப்லா அது அது வந்துட்டு ஒரு பேரு அதுக்கேதோ ராஜாக்கிழங்குன்னு பேரு அந்த காலத் துல ராஜாக்கள் ஒரு நீண்ட காலம் உயிர் வாழற்துக்கு அத சாப்ட்டாங்களாம் அது கெழங்குகளின் ராஜானு பேரது ஆமா அதுதா அது சக்கரவர் த்தி மகாராஜான்னு ஒருத்தர் ருந்தாரு அவர் தா அந்த கிழம் கூட உண்மைய சொன்னாராம் நெறைய பேர் வந்து அது வந்து அத மறச்சுவச்சிருந்தாங்களா அதோடயித அதனாலதா அதுக்கு பேரு அவரோட பேர்ல வந்து இவரோட பேர்ல இவரோட பேர்ல வந்து சக்கரவல்லிக்கிழங்குன்னு பேர் வந்துதா அது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னோண்ணு அது ரொம்பாய் இனிப்பா இருக்கிறதுனாலயும் சக்கரவல்லிக்கிழங்குன்ட்டு அ தாவது எப்டின்னா சக்கரங்கிறது எப்டின்னா அது சக்கரவர்த்தினால ராஜான்தான பேரு அதனால அவ சக்கரவர்த்தியா வாழலாமா
அப்டியா நா அது சாப்ட்ருக்கே ரெண்டுமூணு தடவ எனக்கொஞ்சொ புடிச்சிக்கும் அங்க இங்க ய அதுலருந்து அது வாய்வு நெனைச்சிட்டு அப்டியே ஒதுக்கிட்டேன் இப்ப நீங்க சொல்றத பாத்தா அதுல நெ றைய பலன் நல்ல இதெல்லா
ஐயோ நார் சத்து அவ்ளோவிருக்கு இன்னோன்னு வயித்துல இரு க்ற கழிவெல்லா வெளில வந்துறும் அது சாப்ட்டா அடுத்த நாளைக்கு வயிற நல்லா உங்ளுக்கு வந்து க்ளீன் பண்ணிடு சுத்தம் பண்ணிடு அவ்ளோ ரொம்ப நல்லதுது
ஓ செரின்னா அதவேணா முயற்சி பண்ணிப்பாக்கலா நீங்களும் அந்த சிகப்பு செவ்வாலய முயற்சி பண்ணிப்பாருங்க
ஆமா அதவேணாநா இவனுக்கு குடுத்து ஆமா கொஞ்ச இந்த ஸ்டாக்கோ அதுயிதெல்லா ஆட்பண்ணி வேணா நா குடுத்துப்பாக்குறே
ஆமா குடுத்துட்டு ஒரு ஒருமாசோம் கண்டினியூஸா குடுத்துட்டுப்பாத்து இது சொல்லுங்கெனக்கு எப்டின்னு நானும் அதையும் முயற்சி பண்ணி இதையும் முயற்சி பண்ணி பாக்குறே அடுத்ததட நம்ம பாக்கும்போது ஏதாது கொஞ்சமாது வெயிட் ஏறிருக்கானு பாக்கலா
ஆமா கண்டிப்பா நீங்கள் எனக்கெதாது நா தெரிஞ்சாலு சொல் ர நா அனுச்சுட்றேன் சேரி ஆ சேரிங்க அ பாத்துக்கோங்க கேட்டேனு சொல்லுங்க எல்லாரையு அ சேரிங்க